ஹலோ வணக்கம் வணக்கம் என்ன பண்ண றீங்க
தா இருக்கோ உம்
ஓகே ஓகே சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டச்சு நீங்க சாப்ட்டச்சா
உம் சாப்டாச்சு சாப்டாச்சு
உம்
சரி ஓகே நாளைக்கு எந்த பிளானோ இல்ல ம் வீக்டேஸ்ல்ல சொல்லும் போது எந்த பிளானு இல்ல
ம் என்னாச்சு ஒடம்பு சரில்லையா
ஒடம்பு செரில்ல இல்ல இப்ப டக்குன்னு தும்பல் இருக்குது அ கிளைமேட் வந்து அப்டியே சேஞ்ச் ஆயிடுச்சு இப்ப பாத்தீங்கன்னா மார்னிங் பாத்தீங்கன்னா இவ் ஆஃப்டர்நூன் வரைக்குமே நல்லா வெயில் இருந்ச்சு சு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மழ மாத்தீங்கன்னா மழ வந்துச்சு இப்போ பாத்தீன்னா ஜிலு ஜிலுனு காத்தடிக்குது அந்த கா வெளியில இருந்து அந்த கா துனு நா மேல பண்ணும்போது அ இது இது ஒத்துக்கல சோ மூணு இது கிளைமேட் ஒட்டுக்கா வரும்போது கொஞ்சொ கொஞ்சொ மக்கர் பண்ணுது
என்னன்னே புரியாம கன்ஃபுயூஸ் ஆய்ட்டு
ஆமா எங்க இந்த ஊர்லதா இருக்க நீங்க அப்டின்னு இனைக்கு ஸ்டாட் ஆகாது
ஓகே கே
விளாட வண்டியா நனைக்கிறே அதுகார்டி சொல்லப் போனா ம் ஆ சரி ஓகே ஒ சரி உங்ககிட்ட கையில ஒரு கோடி வருதுன்னு வச்சுக்கோங்க
ம்
அந்த ஒரு கோடிய பாத்தீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துத செலவு பண்ணணு அப்டின்னா அதாவது உங்களுக்கு பாத்தீன்னா அந்த ஒரு கோடிய பாத்தீங்கன்னா உங்கள்ல அந்த ஒரு கோடியில உங்களுக்கு பத்து லட்ச தா மீதி வந்து வே வே வங்க செலவு பண்ணு உங்களுக்குன்னு சேத்து பத்து லட்ச எடுத்து அதுல ஒரு கோடி சோ மீதி இருக்கவங்க பொதுவா எல்லா துகோ நம்ம மத்தவங்கள்க்கு செய்லா சொ அப்டினா அந்த ஒரு மநேரத்துல எப்டி செய்வீங்க அந்த ஒரு கோடி செலவு பண்ணுவீங்க எந்த மாரி யூஸ் பண்ணுவீங்க
நா எ ஹஸ்பண்ட் நேம்ல ஒரு வீடு வாங்கிருவேங்க
அ அஹா அத வந்து பொருளா வாங்க கூடாது அதாவது பாத்தீங்கன்னா ப்ரோப் அந்த வீடு அந்த மாரி பெருசா வாங்கக் கூடாது கிட்ட க கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சஞ்சு லட்சமா தா செலவு பண்ணு அப்டினா எப்டி பண்ணுவீங்க
ட்ருவா கொஞ்சொ கொஞ்சொ ஆ அப் அப்புறம் அவங்களுக்கு புல்ட்ரைன் கொடுப்பே ஒரு கார் ஒன்னு வாங்கிருவே அப்புறம் எங்க அப்பா அம்மாக்கு ஒரு கார் வங்குவே அவங்களுக்கு எஃப் டி போட்ருவே ரெண்டு பேத்துக்கு அப்புறோ அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஃபுல் பாடி செக்கப் பண்ணுவே பண்ணி என்னென்ன பிரச்சன இருக்கோ அதுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட் பாப்பே ம் அதுக்கப் புறோ ஆ செக் கப் பண்ணி ஆ அது என்ன இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவே
இல்ல நீங்க அப்ப செலவு பண்றக்காசு வந்து நீங்க அப்பவே பண்ணிர்ணு நீங்க செக் பண்ட்டு திரும்பி அடுத் த நாள் பண்ற மாரி இருக்கக் கூடாது அஹா அப் பில்லா இல்ல நீங்க கார் வாங்கற மா ந்தா ஒரு ஒன் அவர்லயே புல்லட்டு காரு எல்லா வாங்கிடுவீங்களோ ஒன் அவர்ல
வந்து நா வந் ஆ அதெல்லா காசு கொடுத்து கொடுத்து ஆள் செட் பண்ணிடுவே
அஹா நீங்க தா போய் வாங்கனு
அத வாங்கிட்லா அதுக்கப்புறோ வந்துட்டு அதாவது ட்ரீட்மெண்ட்னா செக்கப் பண்ணிட்டு அந்த டாக்டர்க்ட்ட கொஞ்சோ லஞ்சொ கொடுத்து வச்சுருவே எப்போ வந்தாலு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பாத்துருங்க அப்டின்னு சொல்லி மெடிக்கல் ஷாப் போனதுக்கப்ரோ இங்க காசு குடுத்து எப்ப வந்தாலு மெடுசன் குடுத்துருங்கன்னு சொல்லிருப்பே அப்பறம் வேற என்ன ஆ எங்கேயாவது வெளியில போலா டிக்கெட்ஸ் எல்லா வாங்கிருவ
உம் உம்
அப்புறோ லாட்ரி டிக்கெட் வாங்கிருவ ஃபுல்லா
உம் உம்
ல்ல ஒரு ஒரு மாசத்துக்குகான லாட்ரிடிக்கெட் ஃபுல்லா வாங்கி வச்சிருவே
உம் உம்
உம் அப்ப டெய்லியு ஒவ்வொன்னு விழுகுல அப்புறோம் வேர என்ன பண்லா
சொல்லுங்க வேற என்ன பண்ணுவீங்க
அப்புறோ யாருக்காது இப்ப அந்த அஞ்சு லட்சம்ங்கிறது ஒரு ஒரு சில பேருக்கு ரொம்ப பெருசா இருக்குல்ல அந்த மாரி ஆளுங்களுகெல்லா எல்லாருக்கு ஷேர் பண்ணி குடுத்துருவா
ஓ ஓ
உம் எனக்கு சின்ன சின்ன லோன்ஸ் இருக்கு அதெல்லா அடச்சி விட்டுருவே
உம்
அப்புறோ எ தம்பிக்கு பைக் வாங்கி கொடுப்பே லேப்டாப் வாங்கி குடுப்பே அப்புறோ மே என்னோட கசின்ஸ்கெல்லா பீஸ் கட்ட காசு குடுத்துருவ அப்புறோம் உம் உா சித்தப்பா எல்லாத்துக்குமே எஃப்டி போட்டு விட்டுருவே
உம் உம்
வேற என்ன செலவு பண்ணுவிங்க நெறையா கஷ தேவைப்படுதுதா இப்போ
அது செரி அப்போ அந்த ஒரு கோடி வந்தா உங்களுக்கு பத்தாவது உங்களுக்கு எல்லா செலவு நீங்களே பண்ணிருப்பீங்கன்னு சொல்ல வரீங்க அப்ப சரினா ஓக்கே ஓ ஓக்கே ஓக்கே மாரி எனக்கு அந்த ஒரு வருது கெடைக்குது அப்படின்னா கண்டிப்பா எனக்கு ஒரு பத்து பத்து லட்சோ இருக்கலா சோ அந்த பத்து லட்சத்த நா அப்பிடியே கொண்டு போயி ஒரு டிரெஸ் கடே ஓபன் பண்ணிருவே சோ எனக்கு அந்த டிரெஸ்சு ரொம்போ கலெக்க்ஷன்னா ரொம்போ புடிக்கு ஒன் டைம் இன்வெஸ்மெண்டு ந ட்ரெஸ் கடே ஓபன் பண்ணிர்ரே சோ பாத்தீங்கன்னா அந்த பைய் பைய் லெக்ஸ்ங்கரது பத்திங்னா அவ்ளோதா டென் லெக்ஸ் அதுதா பாத்தினா எனக்கான அமௌண்ட் மீதி பைவ் லேக்ஸ்லா எல்லா பாத்தி திங்கன்னா அந்த ஒன்னு ஒரு எப்பிடி சொல்றது ஒரு மெடிக்கல் சாப் ஓபண் பண்ணி அந்த மாரி ஆ ரொம்ப கஷ்டப்படுவங்கள ஃப்ரீயா மருந்து ஒரு கிளீனிக் ஒன்னு ஓப்பன் பண்ணி அதுல ஒரு டாக்டரு வச்சி இந்த மாரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஃப்ரீயா ஒரு அதாவது மருத்துவோ சோ அது ஒண்ணு அதே மாரி நீங்க ரோட்டு ஓரோ இருக்காங்கள ஸோ அவங்களுக்கெல்லா பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட் ரூபா ஏதோ ஒரு சின்ன ஒரு வீடு பத்துக்கு பத்து மாரி அந்த மாரி ஒரு வீடு அஞ்சஞ்சு லட்ச ரூபாக்கு கையில குடுத்து ஒரு வீடு அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தரது சோ இந்த மாரி இன்னொன்னு பார்த்திங்கன்னா ஆ எங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம் ஊர்லயே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு இது பொதுவான ஒரு ஒண்ணு நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல ஏதோ ஒண்ணு பிரச்சனை இருக்கு சோ அந்த ஊருக்கு இவ வோ கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு லட்சோ எடுத்து வெச்சி அவங்க ஊருக்கு என்ன இரு அத வந்து செஞ்சு ஓடனே அம் போட்டு கொடுத்து ஒடனே அந்த காண்ரேட்ட போ பண்ணிடனு சோ அது ஒண்ணு இன்னொன்னு அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா ஆ மேக்சிமம் வீட்டுல வீட்டுக்குன்னு எடுத்து வச்சானா அந்த பத்து லட்சத்துலேயே கிட்டத்தட்ட எங்க மம்மிக்கு வந்து ஏ ஒரு எப்டி சொல்றது ஏ மம்மி கிட்ட ஒரு ஃபை லேக்ஸ் குடுத்துட்டு நீ போயி என்ன நெக வேணுமோ போயி எடுத்துக்கோ மா அப்படின் சொல்லி ஒரு ஃபைவ் லக்ஸ் குடுத் அம்மாட்ட குடுத்து அம்ச்சு விட்டுர் அ அப்பா பிசினஸ்க்கு ங்களுக்கு ஒரு க்ருஷியல் அமௌண்ட் குடுத்துர்றது சோ மீதி இருக்க அமௌண்ட் ஃபுல்லாவே பாத்தீனா இந்த மாரி ஹெல்ப் பண்ணுறது எதாவது முடியாதவங்களுக்கு ஸோ இந்த மாரி ரொம்ப அ படிக்க முடியாத பசங்கள படிக்கர்த்துக்கு ஒரு அமௌண்டு அது ஒன் ஒன்னவர்லே எல்லாமே கிட்டத்தட்ட எந்த ஒரு அ அந்த ஒன்னவர்ல யாரு வான்ட்டா வந்து கேக்றாங்ளோ படி டிப்ஸ்லா எல்லா கேக்றாங்களோ அந்த ஒரு இதுல குடுக்கறது அந்த மாரி முடி பாக்குறவங்க ரோட்ல பாக்குறவங்கள முடிலயா சோ அவங்கள கூப்ட்டு என்ன பிரச்சன கேட்டு அவுங்களுக்கு என்ன ம எதோ வேணுமான் கேட்டு சோ அவுங்களுக்கு உண்டான அமௌண்ட் என்ன அப்டின் குடுக்கறது இப்டி போற பாக்குல அப்டே ஒன் ஒரு ஒரு மண் நேரத்துல போற போக்குல என்னென்ன பாக்குறமோ யாராரு கஷ்டப்படுறாங் எல்லாத்துக்கு அந்த ஓ குடுத்துண்ணு அப்டிங்கற ஒரு ஆச சொல்ல போனா அப்டி அப்டி நடக்காதா பட் ஆனா அவரோட ஆசருக்கு நா ரோட்ல இப்ப நறைய பேர் பாக்குறே சோ இந்த மாரி ஒரு துணி கூட ரோ போட முடியாம அங்கங்க இருப்பாங்க பெக்கர்ஸ் சோ பிச்சையா அவங்க கிட்லா அவங்குளுக்குலா பாத்தீங்னா ஒரு நூரூபா கெடைச்சாலே பெரிய லக்கு சோ அவுங்குளுக்கு லா ஒரு எடுத்தொன்னே ஐஞ்சு லட்சோ குடுத்தீனா உங்களோட பணத்தோட வேல்யூ அவுங்களுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுன் தெரியாது அவங்களுக்கு சோ அப்டிங்போது ஃபஸ்ட்டு வந்து அவுங்கிட்ட ஒரு அவங்கள ஃபஸ்ட்டு எப்டி சொல்றது ஒரு பத்தாய்ரூபா பத்தாய்ரூபா ஒரு ஆயரூபா கைல குடுத்து மொதல்ல வந்து எப்டி செலவு பண்றாங்க சொல்லி அவ ஃபஸ்ட்டு கண்காணிக் வச்சு ஒரு நல்ல முறைல செலவு பண்ணாங்னா அவங்ளுக்கு மீதி இருக்க அமௌண்ட் குடுக்கலா அப்டின் சொல்லி ஒரு இரு அப்டி ஒன்னு பண்லா இல்லைன்னா அவர வந்து எந்த ஊரு காரங்கன் கேட்டு அவர அவர் வீட்ல செட்டில் பண்ணில்லா செட்டில் பண்ணி ஒரு அஞ்சு லச்சோ அவுங் கைல குடுத்துன் அப்டி கூட பண்ணிர்லா சோ அந்த மாரி பண்லா அந்த மாரி ஒரு ஐடியாருக்கு
அதா அதா
ரி நறையருக்கு அதே மாரி இந்த எப்டி சொல்றது ம் இந்த டிரான்ஜெண்டர்ஸ்லா இருக்காங்ள சோ அவங்க வந்து இந்த மாரி இதுப்ப அவுங்குளுக்கு வந்து இந்த மாரி பண்ணம்போது ஸோ அவுங்குளுக்கு எதோ ஒன்னு நம்ளால முடிஞ்சது எடுத்து குடுக்குறது ஸோ எதோ அமௌண்ட் குடுக்கறது அமௌண்ட் குடுக்குறதுல பொருள்லா வாங்கி குடுக்குறது சோ அவுங்களுக்கு எ என்ன கேப்பாங்க மெயினா பாத்தீனா அரிசி இந்த மாரி எதா கேப்பாங்க சோ அவுங்களுக்கு வந்து பொருளா வா எதோ ஒன் அவுங்களுக்கு நம்லா முடிஞ்ச அ என்ன பொருளா வாங்கி தர முடியுமோ அப்டி வாங்கி குடுக்கறது சோ அந்த மாரி வாங்கி குடுக்லா சோ இந்த மாரிலா அந்த ஒரு கொடி கெடைச்சிதுனா அ நா எனக்கு ஒரு ச ஒரு ஒரு பத்து பர்சன்டேஜ் அ எங் ஃபேமிலிக்கு எங்ளுக்கு ஒரு பத்து பிசன்டேஜ் எடுத்து ட்டு மீதி இருக்க எல்லாமே இந்த மாரி ஹெல்ப் பண்ணி ஃபுல்லா முடிச்சிர்ணு ஏனா ஒரு ஒ ஒரு மண் ஒரு ஒரு மண் நேரத்து செலவு பண்ண கண்டிப்பா நம்பளால நமக்கு செலவு பண்ணிக்க முடியாது சோ அப்டி இந்த மாரி குடுத்தாதா ஒரு கோடி வந்து செல பண்ண முடியு சோ அப்டிங்போது எல்லாத்துக்குமே இந்த மாரி குடுத்து ஹெல்ப் இப்ப நம்பல் க்கு அவங்கள்க்கு ஹெல்ப் பண்ண மாரிருக்கு நாம்ளு கொஞ்சோ இது பண்ண மாரிருக்கு ஹெல்ப்பா எல்ப்போ இது பண்ண மா அதனால பாத்தினா இந்த மாரி பண்ணி உட்டு அப்றோ அதா நம்ளுக்கு நம் எப்டி சொல்றது நம்ம அத் சொன் னல இந்த மெடிக்கல் ஷாப்பு இந்த இதெல்லா ஓப்பன் பண்ணி உட்ருட்டு அப்றோ மெயினா பாத்தீனா நம்ம ஸ்கூல் அத பத் ன்னா நம ஏரியால பாத்தீனா சின்ன சின்ன பசங்க இருப்பானுங்க சோ அவுங்களுக்கு வந்து அந்த இது ப்ளே கே கிட்டு எதுமே இல்லாம வெள்ளாண்ட்ருக்காங்க சோ அவுங்க ப்ளே அந்த வெளயாட்றத்துக்கு வந்து ஒரு கிட்டுக்காக அந்த ஒரு செலவயு பண்றது சோ அந்த மாரி ப பக்கத்துல ஏன் ஸ்கூல் ருக்கு நா படிச்ச ஸ்கூலு சோ அந்த ஸ்கூலுக்கு மெயினா ஒன்னு பெருசா ஒன்னு பண்லா என்னோட சார்பா ஒரு பத்து லச்ச ரூபா என்னோ என்ன ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் பண்ற மாரி கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கும் போது ஸ்மார்ட் கிளாஸ் இல்ல சொ ஸ்மார்ட் கிளாஸ் என்னால முடிஞ்ச ஸ்மார்ட் கிளாஸ் ஏற்பா பண்ணி குடுக்கறது பசங்களுக்கு இன்னு என்ன பண்ண முடியு பக்கத் துல ஒரு பில்டிங் கட்டி பாதில நக்குது சோ அந்த பில்டிங் நா பண்ணி குடுக்கலா சோ அந்த மாரி பண்ணலா ச இந்த மாரி நெறையாருக்கு சொல்ல போனா அ ஒரு கோடி ஒரு நாள் ஒரு மணி நேரத்துல பத்தாது எனக்கு அந்த மாரி நெறையா இருக்கு சொல்ல போன இப்படில்லா பண்ணுவே ம் கெடைக்கனு ம் ம் ம் ம் பட் ஒரு கனவாதான சொல்றோ இந்த மாரி
இல்ல எ ந பண்றோ இப்ப ரொம்ப நீர்லதா இருக் இருக்கு சொல்லப்போனா அதாவது நீஸ் நீங்க வந்து சு உங்க அப் பத்து பர்சன் போக மத்த சுத்தி இருக்க எல்லா ப்ராப்ளமு எல்லா வெரு எங் எ பேமிலில இருக்காங்க சோ எனக்கு வந்து இது ஒரு நீட் நி ரொம்ப கண்டிப்பா தேவைப்பற ஒரு விஷயம் மாரி ஆயிடுச்சு
ஓகே ஓகே அப்படியா சரி பேரா
இவ்ள தேவை அப்டிங்கிற மார்ருக்கு
சரி சரி சரி சரி ஓகி நாம தொடர்ந்து பேசுவோ ஓகேங்களா ம் நன்றி நன்றி ம் ம் ம் பை